ஹலோ ம் வணக்க சொல்லுங்க கடைசியா என்ன பேசுன மூவிஸ் பத்தி பேசிட்டு இருந்தோ
ஆ ஆமா வேற என்ன ஹீரோ உங்களுக்கு சூர்ய மட்டு தா புடிக்கும் சும்மா இல்ல வேற ஹீரோஸ்ஸ
ஏ ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ பிடிக்கறத விட்டுட்டு நல்ல கதை நல்ல படம் அப்டி இருந்தா பாக்குற மாரி ஆயிடுச்சு யாரு யார் நல்லா நடிச்சிருக்கா இவ்ளோ நல்ல கதையா இருக்கு அதா பாக்குறோ
ம் ம்
ம்ம் மத்த லாங்வேஜ்ஜஸு ஹிந்தியும் பாப்பே ஆ சப்டைட்டில்ஸ் ஓட பாப்பே மத்தபடி இங்கிலீஷு தமிழ் டப்ல இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் எல்லாமே பாக்குறது
ஓகே ஓகே
கொரியன் சீரீயஸ்ல அது பார்கறது
ஓ கொரியன் சீரீஸ் புடி
ஆ அதுவும் பாப்பே
ஓகே ஓகே ஆமா இப்ப எல்லாரு அததா சொல்றாங்க கொரியன் சீரிஸ் சூப்பரா இருக்கும் மேபீ இந்த ஜென்ரேஷன் பசங்க தான் பாக்குறாங்களோ நெனச்சேன். நெறய பேர் பாக்குறாங்க போலருக்கே நா வந்துட்டு ட்ரையே பண்ணது இல்ல சேரி என்ன இப்ப நம்ம தமிழ் இதுலே நெறய வெப் சீரீஸ் லாம் வருதுல்யா அது எல்லாமே லிஸ்ட்ல நெறய வெப்‌சீரிஸ்லாம் முன்னாடி எடுத்ததெல்லா வந்துட்டு என்ன டூ தௌசண்ட் செவன் சிக்ஸ்ல அந்த டைம்ல எடுத்ததெல்லா வந்துட்டு இப்ப ஓடிட்டு தா இருக்கு இங்கு அது வந்துட்டு நல்லா இருக்கு அத நா இப்பதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டாட் பண்ணே ஒரு டென் சீசன் கிட்ட கிரேசான் கம்மி பண்ணிட்டு சூப்பரா இரு ரொம்ப நல்லா இருக்கு அத அப்டியே பாத்துட்டே இரு சீசன் டென் வரைக்கு முடிஞ்சாச்சு இன்னு ஒரு ஃபிப்டீன் சீசன் கிட்ட இருக்கு அத அப்டியே பாத்துட்டு அப்டியே போய்கிட்டே இருக்குல ஆ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு எபிசோட் பாப்பே அவ்வளவுதா மத்தியானம் கொஞ்சோ நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி அவ்வளதா அந்த மாதிரி வந்துட்டு தமிழ்லயும் இப்ப நெறய வெப் சீரிஸ் போயிட்டு இருக்குல்ல அது
ஆமா அது கொரியன்ல பாக்குற நா என்ன அதிகமா அப்சர்வ் பண்ணுவனா அவுங்க கல்ச்சரு அவுங்க ட்ரெஸ்ஸூ அவங்க உங்க ஒவ்வொரு எப்டி மரியாத கொடுத்து அவுங்க எப்டி நல்லா பிகேவ் பண்றாங்க அதல்லா ரொம்ப நல் ல்லாருக்கும் பாக்கற்துக்கு அவங்க கண்ட்ரி அவ ரொம்ப கிளீனா இரு க்கு எல்லாத்தையு அவுங்க ரொம்ப க்ளீனா வச்சுருப்பாங்க மேபி அது கொஞ்ச எக்ஸாஜரேட் பண்ணி கூட காட்றாங்களோ என்னமோ எனக்கு தெரில ஆனா அதல்லா பாக்க நல்லாரு க்கு
ம் ம்
ம் அதனாலயே பாக்குறது ஆனா என்ன ஒரு பிரச்சனனா பையனா பொண்ணானே தெரிய மாட்
நா சொல்ல வந்தே என்னடா இது யாரு பொண்ணு யாரு பைய ட்ரெஸ்ஸ கொஞ்சொ மாத்தி போ கு அடையாளம் தெரியாது அந்த மாரிதா இரு ப்பாங்க ஏனா எல்லாருமே ஒரே மாரி ரொம்ப அழகா இரு
ஆமா என்னனா இப்ப ஒரே ஆக்டர் நடிச்ச இ இன்னொரு சீரிஸே பாத்தனா கூட இது அந்த ஆக்டர் தானே என்னால ரெகக்னைஸ் பண்ணவே முடியில கொஞ்ச டைம் எடுத்துதா ஓ ஆமால இந்த பையன நா அந்த வெப்சிரிஸ்ல பாத்தல்ல அப்டின்ற மாரிதா பாப்பே
அதா தெரியில எல்லாரு ஒரே மா திரி இருக்காங்க எப்டின்னே தெரிய மாட்டெங்து இந்த ஹீரோதா இங்க நடிச்சு இருக்காங்கன் றதே நமக்கு தெரிய மாட்டிக்கிது அவுங்க எப்படி அப்டி தெரியில ஏனா நம்மல்லா டி ஃப்ரென்ட் டிஃப்ரென்ட்டா இருக்கோ பாக்குறதுக்கு பட் அவுங்க எல்லா போ எல்லா ஒரே மாதிரி இருக்காங்க
ம் எல்லா ஸ்லிம் மா ஃபேஸ் எல்லா ஒரே மாரி
ம்ம்ம்ம் கொரிய கின்தானே இப்ப ரொம்ப ஃபேமஸ் உங்கள பாத்து பாத்து நமக்கு நம்மளு வந்துட்டு அதே மாரி ஆகணும்னு நம்ம டைப் பண்ணிட்டு இருக் கோ நெனைக்கிறேங்க இந்த குட்டி ப்ராஜெக்ட்ஸ்ல்லா கூட ப்ப நெறைய வந்துருச் சேரியா அந்த பீரீயஸ்னால தா இருக் ஒ நெனைக்கிறே
ஆமா
ம்‌ ம் ஓகே ஓகே
என்னதுங்க தமிழ் வெப் சீரிஸ் பாப்பே ஆனா ரொம்ப இந்த வயலன்ஸ் இருக்கிறதெல்லா பாக்குறதில்ல
ஓகே ஓகே இப்ப ஜாலியா இந்த இது மாரி போயிட்டு இருக்குல ஹ தர்ல
ம் ஆ அதெல்லா ஒரு சிலது பாப்பே ம் ஹ ரெசார்ட் ஒண்ணு பாத்து ட்ருந்தே அதுக்கு முன்னாடி ஹார்ட் பீட்லா‌ பாத்தே
ஓகே ம் சீசன் த்ரி இப்போ
சீசன் த்ரீ தா அதான் ஷூட்டிங் போயிட்டு இருக்காமே
ம் ஆமா இப்ப அந்த எல் பி டபள்யூ முடிய போது நெனைக் க்கிறே இந்த வீக் முடிஞ்சிருக்குமா என்னானு தெரில ல ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் முடிஞ்சிரும் முடிஞ்சதுமே நெக்ஸ்ட் வீக் க்ல இருந்து ஸ்டார்ட் ஆகு அப்டின்ற மாரி கேள்விப்பட்டே பட் அது உண்மையான்லா தெரில அதனால அதுகுதா வெயிட் டிங் இப்போ ஹாட் பீ்ட் த்ரீக்கு ஆ செமையா பிடிக்கு ரெண்டு சீசன்மே விடாம பாத்தோ ஒரு
அ சேரி சேரி நானு அது எப்டிதா பாத்தே நா என்ன ஒரு சில நேர ரொம்ப ஸ்லோவா கொண்டு போற மாரி இருக்கு அது ஒண்ணு தா ஒரு மாரி இருந்ச்சு
எத டா ரெசார்ட்டா
ஹாட்பிட் ஹாட்
ஓகே ஓகே ஆமா ம் கொஞ்ச ஸ்டார்ட் ஆகும் போது நல்லாருக் கப்டியோர் ஒரு நல்ல ஒரு இதுல கொண்டு போறாங்கல்ல கொஞ்சோ நடுவுல போகும்போது து அவுங்ளுக்கு எப்டி எடுக்றதுனு தெரிய மாட்டேங் தா என்னன் தெரில கொஞ்சோ அப்டே ஸ்லோ டவுன் ஆய்டும்
ஆ
ஓகே ஓகே
இல்ல ஆ லாஸ்ட்டு சீசன்லா அநியாயத்து கு ஹீரோயின் அப்டியே டெட் பெட்லக்க அவா படுக்க வச்சி அவுங்க அப்பாவையும் போலீஸ் புடிச்சிட்டு போய்ட்டு எல்லாமே ரொம்ப டிராஜ் முடிச்சு உட்டாங்க கொஞ்சோ கூட ஹாப்பி எட் எண்டிங்கே இல்லாம
ம் ம் அதுக்கும் இந்த சீஸ் சன்ல எதையாது கொண்டு வருவாங்க அவங்க நல்லா கம்பேக் குடுக்குற மாதிரி ஏதாவது இருக்குன்னு நனைக்கிற ஓகே ஓகே ம் அது இருக்கருலே அந்த செகண்ட் சீசன்ல ஹைலைட்டே அந்த அவுங்கப் பா கேரக்டர் தா விஜய் தா
ஆ ஆமா ஆமா
சீசன்ல கூட அந்த மாதிரி யாரும் இல்ல பட் செகண்ட்ல வந்துட்டு இவ்ங்ள வச் செ பேஸ் பண்ணி வச்
ஆ அவரதா நா ஃபர்ஸ்ட்ட் பஸ்ட்ட் அலைப்பாயுதே மூவில ஒரு கேமிய ரோல் சின்னதா
ஆ விஜய் அவுங்க பேரு என்ன கார்த்திக் குமார்
ஆமா அதுல வந்து ஒரு சீன்ல வருவாங்க அப்பவே பிடிக்கும் அப்பதா நா சொ கூல் படிச்சிட்டு இருந்தே அதுக்கப்பறம் யாரடி நீ மோகின் நீல வருவாங்க அதும் பிடிக்கும் அதிகம் அ ஒரு மேக்சிம் எதுவு நடிக்கல
ம்ம் ஆமா ஓகே ஓகே ம்ம் அந்த ஹீரோயின் கேரக்டரு நல்லா இருக்கு நல்லா நடிச்சுருப்பாங்க இந்தல அப்பறம் ராக்கிரும் அப்ப சமயா இருகண காமெடி எல்லா ம் இருக்கிறதுலயே நல்லா இருக்க ரொம்ப கேசுவவா அப்டின்னா ராக் கினா ஓகே ஓகே
ஓகே
வேற என்ன படம் பாத்திங்க கரும்பு பாத்தேன்னு சொன்னீங்க
ஆமா இப்ப ரீசன்டா ஹா நூறு சாமி வந்திருக்கு அத பாக்கணு அதோட கான்சப்ட் எனக்கு புடிச்சிருக்கு ஆ விஜய்அண் விஜய் ஆண்டனி பட
எங்க இந்த படங்கெல்லா வருது நமக்கு தெரியவே மாட்டீங்குதே இந்த மாரி
ரொம்போ எதும் அவுங்க பண்றது இல்ல அதனால நமக்கு தெரியப்பறது இல்ல ப்ரமோ பண்ண குடுத்தாங்க நெறைய ப்ரொமோஷன்ஸ் ல்லா குடுத்தாங்கன்னா நமக்கு தெரியவருது
கரெக்ட் நெறைய பட அந்த மாரி பண்றதுனால தானே நமக்கு தெரியுது இதெல்லா தேட்டர்ல வர படங்கள் நமக்கு தெரியவே மாட்டேங்குது
ம்‌ ட்ரெய்னர் வேணா போட்டு பாருங்க நா எனக்கு புடிச்சிருக்கு
ஓகே ஓகே
ம் அதாவது ஒன்னு இல்ல ம்
ஆ சொல்லுங்க
இல்ல இல்ல அம்மாங்குறவுங்க வந்து எல்லா தியாகம் பண்ணிட்டு பசங்களுக் காகவே வாழணும்ன்னு ஒன்னு கெடையாது அவுங்களுக்கு எல்லா விருப் ப்பு வெறுப்புகள் ஆசை எல்லாமே இருக்கு சோ அவுங்கள வந்து பெரிய கிரீடம் வச்சு பெருசா பாக்காதீங்க அவுங்களயும் ஒரு மனுஷியா பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டா ஆமா
படம் வந்துச்சுக்கா இல்ல நீங்க பாத்துட்டீங்களா
ஆனா ரிலீஸ் ஆயிடுச்சு இப்ப தான் பிரரைடே தான் ரிலீஸ் இன்னும்
ஓ செரி செரி ஓகே அவுங்க மோஸ்ட்லி எந்தனா பிச்சைக்காரன் படம் கூட
ஆ அந்த டைரக்டரோட சொல் தான் இந்த படமும்
ஓ செரி செரி அந்த கான்செப்ட்டே நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்து ச்சுரெண்டு பார்ட் வந்து எனக் இருக்கேன்ல பட் ஃப்ர்ஸ்ட் பார்ட் எனக்கு ரொம்ப புடிச்சுது செக்ண்ட் பார்ட் ஞாபகமே இல்ல
ஆமா செக்ண்ட் பார்ட்டு எனக்கும் ஞாபகம் இல்ல ஆனா எடுத்தாங்க தானே
ஆமா ஆமா வந்துச்சு ஆனா நல்லா ஓடலன்னு நெனைக்கிறேன் ஆ ஆமா ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நல்லா ஹிட் ஆச்சு அண்ட் செகண்ட் கான்சப்ட் அந்தளவுக்கு நல்லா இல்ல போலன்னு நெனைக்கிறேன் பட் ஃபர்ஸ்ட் பார் அப்பரரா இருந்துச்சு அந்த கசெப்டே செமையா இருந்துச்சு நல்லாவும் நடிச்ச இருப்பாங்க இந்த ஒரு படத்துல அந்த மாதிரி ஏதோ அம்மா சென்டிமெண்ட்
ஆஹ் அம்மா சென்மெண்டா என் அம்மா பையன் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க ஒரு நாற்பது வயசு அம்மாவுக்கு அவங்க பையன இருபது வயசு பையன் வந்து கல்யாணம் பண்ணிரு செகண்ட் மேரட்ஸ்
ஓ சரி சரி இப்ப அது சர்வசாதாரணமா ஆயிடுச்சு என்னந்து தெரியலாத அந்த இதையும் கொண்டு வந்துருவாங்க போல இருக்கே ஓகே ஓகே நல்ல இதுதான்
உம்
பரிமுலான்கோ னு ஒரு படம் வந்திருக்காமே அது கூட நல்லாருகுன் கேள்விபட்டேன்
ஆன் அது காமெடியா இருந்துது அது நான் பாத்துட் நல்லாதான் இருந்துச்சு ஆஆ நல்லா இருந்துது நீங்க பாக்லைங்களா
இல்ல இன்னும் பாக்ல நான் படம் பேரே வந்துட்டு நா ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க அப்ப தான் கேல்வி அப்டி ஒரு படம் வந்திருக் க்கா அப்படினு தெரியில நிறைய படங்கள் வருது போல இருக் கே அப்படின்ற மாதிரிதான் ஏன்னா சின்ன சின்ன படங்கள்ல நமக்கு ஏதாவது பெரிய ஹீரோ நடிச் வந்தா வந்துட்டு நமக் தெரிய வர்ரோ
ஆஹா ஹா
டிங்க னக்கு
அதெல்லா அவுங்க நிறைய செலவு பண்ணி ப்ரமோஷன் லாம் பண்றாங்க அடிக்கடி யூடியூபர்ஸ் இன் இனுவர்சஸ்ன்னு ஒரு அத பத்தி நெறைய பேஸ்வாங்க
ஓக்கே ஓக்கே ஆமா மா தெரிய்ல முந்தி மாரி எதுவு நமக்கு தெரிய மாட்டேங்து
ஏன்னா தேட்டர் போறோ அப்டின்னா இந்த வீக் வந்து இந்த படோ ரிலீஸ் ஆயிருக்னு நல்ல ஒரு ஹைப் கிரேயேட் பண்ணி விடுவாங்க இப்பெல்லா வந்துட்டு இந்த சின்னச்சின்ன படங்களுக்குலா ஒண்ணமே நமக்கு தெரியமாட்டேங்து
ஆம்மா
போல
சேரிசெரி
சரி ஓகே பாக்கணு ஏதாவ ஒரு படோ பாக்கணு இந்த வீக்குக்கூட ஏதோ நிறையா படங்கள் வந்திருக்கு அந்த ந்த ஹாட்ஸ்டார்லையு பிரைம்லையு வந்துட்டு ரிலீஸ் பண்ணிர்க்காங்க என்ன தூரந்தர் பாத்தோ லாஸ்ட் ட்சுவீக்க எனக்கு அது கூட வந்துட் மூணுமண் நேரொ உக்காந்து பாத் க்குர அளவுக்கலா எனக்கு பொறுமையே இல்ல அதுவு வந்துட்டு ஸ்டாட்டிங் ஏ அவ வந்து ஏதோ கட் பண்ணி போடுவா தல அந்த பக்கோ போய் விலோ இதெல்லா பாத்துட்டு அப்டியே ஒரு மாரி தூக்கோ வந்துருச்சு போதுண்டா சாமி நீங்களே பாருங்கனு ஆள விடுங்க அப்டின்னு ஆயிடுச்சு எனக்கு தெரியல இப்டி ஏ தா படோ எடுத் ஒரு மாரி ஏண்டா படம் பாத்தே ஆவணுமா இன்ற மாரி இருக்கு அது பெரிய ஹீரோவான்தாஸ் சேரி சின்ன ஹீரோவா
ரொம்ப வைலன்ஸ் அதிகமா காட்டுறாங்க
அதுதா இத எப்டி நம்ம பசங்கள உக்கார வேக் ட்டு பாக்குறது நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது இந்த அளவுகு வைலன்ஸ் இருந்தா தெரியல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டா பாப் பாங் போலருக் கதையு இன்னொரு வாய்ப் கெடைச்சா பேச்லான்
கண்டிப்பாங்க ராணி ஓகே உங்ககிட்ட பேசுனதுல சந்தோஷோ ந்ந ட்ரை உ